வணக்
சொல்லுங்க சாப்பாட்டு முடிச்சாச்சா பிள்ளைல்லா தூங்கிருச்சுகளா
இல்ல இல்லங்க இன்னு எ பொண்ணு கொஞ்சோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன் சொல்லி பண்ணிட்ருக்கா
பாப்பா என்ன படிக்கிறா
பாப்பா பிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
மெரி செரி செரி ம் பெருசு டுவெல்த் படிக்கிறா சின்னவ் செவன்த்து
ஓ எ பைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எ பொண்ணு பிஃப்த்து
சத்தமா இருக்கா டைம் கம்மி படிப்பார் ம் இப்ப கெக்குதா அய எ சொல்லுங்க அப்புறோ என்ன கோயிலுக்கெல்லா போவீங்களா
ஆ கோயிலுக்கல்லா நறைய போவோ இப்பதா கொஞ் சோ எல்லா தோ இவுங்க ஸ்கூல்லருந்து வந்தா படிக் க்க கிளாஸ் போக அப்டி இருக்கறதுனால ஏதோ இந்த பிரதோஷ் ஷோ அந்த மாதிரி வந்தாதா கோயிலுக்கு போறது
சனிப்ரதோஷோ நேத் போய்ட்டு வந்தீகளா நேத்
ஆமா நீங்க போனீங்ளோ
ஆ நா அப் ப்ரதோஷோ ப்ரதோஷோ போய்ருவே சனிப் நிந்த எல்லா ப்ரதோஷ் ஷோ போயிருவே மா மந்த்லி டு ரெண்டு இர்க்குல்ல ரெண்டு ப்ரதோஷோ பேயிர்றது பக்கத்துல கஷ்டம் ஏதா
அப்டிதா இருந்தோ திங்க கெழம அங்க ஈஸ்வரன் கோயில்ல செவ்வாகழம களிச்சியம்மன் கோயிலு புதன்கெழம ஏதோ ஒரு கோயிலு வியாழக்கெழம சாய்பாபா கோயிலு வெள்ளிக்கழம கருமாரியம்மன் கோ
யோ ஓட்ட முடி
அப்டிதா இருந்தோ உண்மையிலே நாங்க ஏ பசங்கல்லா ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி எ பைய பொறக்கறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆ ஆ எ பின்னாடி எதுவு சவுண்டு கேக்குதுங்ளா
இல்லையே
செர்
இப்ப சரட்டுன் கேட்டுச்சு அதுக்கப்பறோ ஒன்னு கேட்கல ம்
அ ஆவ்
இப்டி கோயிலுக்கு நான்வெஜுஸ் த்த நான்வெஜ்லா எடுக்க மாட்டிலாப்பா கோயிலுக் போறோனா வ வீ்க்லி எல்லா நாளு போனியின்னா
ஆ அந்த சண்டே இருக்குல்ல
ஓ ஆ சேரி சேரி
நாங்க அப்ப அப்டிதா ஆனா இந்த ஊர்ல வந்து எ எந்த நாள் அப்டில்லா இல்ல எல்லா நாளுமே நான்வெஜ் ஜூ இங்க நாங்க கடல் பக்கத்துலங்றதுனால டெய்லியுமே மீன் வரு அந்த மாதிரி இப் இப்போ வந்து இவுங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சப்றோ எங்களுக்குமே வந்து இந்த மாதிரி டைமில்ல இவ்ளோ கோயிலுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கொழந்தைங்க படிக்க அவுங்ளுக்கு சொல்லித்தர அவங்ள கூட்டிட்டு போக கூட்டிட்டு வர இதுக்கே நமக்கு டயர்டாயிடுதா அதுக்கப்றோ எ நா ங்களல்லா ஆர்ற ஏழு மணிக்லா சாப்ட்டுருவோ அப்போ செஞ்சு சாப்டுட் ட்டு ஆமா ஏழ்றக்குள்ள மேக்சிமம் சாப்ட்டுருவோ சாப்டுட்டு அதுக்க ப்றோ நாங்க கொஞ்சோ க்ரௌண்டுக்கு போவோ ஏ பசங்க சைக் க்கிள் ஓட்டிட்டு வருவாங்க நானு எ வீட்டுக்காரு சும்மா ஒரு வாக்கிங்கா அங்கே அந்த மாரி ஒரு நால் ரவுண்ட் அஞ்சு ரவுண்ட் அடிப்போ அவுங்க எ பசங்க அ கிரிக்கெட் பேட்டு ஷெட்டில் பேட் டு பால்லெல்லா எடுத்துட்டு வந்து அவுங்க வெளையாடிட்ருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரோ அப்றோ திருப்பி எட்ர மணிக்கி வந்துட்டு திருப்பி வந்த அவ்ளோதா தூங்கிடுவோ அப்றோ அடுத்த நாள் காலையில டெய்லி என்னமோ டைம் டேபிள் போட்ட மாரி போகுது
அந்த மாரி ஒர்க்கு ம் ஆமா ஸ்கூல்லு எங்களுக்கு ரொட்டீன் காலையில எல்லாரு ஸ்கூலுக்கு போனோன்ன நம்மளு போயிட்றது ஈவ்னிங் வந்தவுட்னே அவர் டியூஷன்னு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாரியே ரொட்டீன் பொழப்புதா ஆனா கோயிலுக் லாங்லா போமாட்டே பிரதோஷோ கம்பல்சரி போய்ருவே வெள்ளிக்கெழம கண்டிப்பா போயிருவே அவ்ளோதா எங்க வீட்
நீங்க பேசறது விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசறது விட்டு விட்டு கேக் ஆ இல்லயே
நா இப்பத்தா வெளில வந்து பேசுறே அலோ இப்ப
கேக்கலங் இப்போன் சொல்றது கேக்குது
ஆ ஆ கதவல்லா மூடிட்டனா படுக்கறதுக்கு டவர் கெடைக்கல போல இப்ப பே கேக்குதா
செரி செரி ஆ இப்ப கேக்குது கேக்கலயா
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஏ வாய்ஸ் பிரேக் ஆகுதா
ஆமா இப்ப கேக்குது இப்ப கேக்குது சொல்லுங்க சொல்லுங்
எனக்கு ஃபைவ் ஜி தா எடுக்குது
அப்ப சேர் ஆ இல்ல நல்லா கேக்குது இப்ப வெளியில வந்துட்டே நல்லா கேக்குது ஏ வாய்ஸ் கேக்குதுல்ல உங்களுக்கு ஆ ஆ நா வயத்து இப்போது ரெண்டு மூணு கதவு கேட்டு கதவெல்லா அடச்சிட்டு போறே வந்துற்றே அத தொறக்கயில ஒரு ஆமா ம்
நாங்க அப்ப போனோ கோயிலுக்கு ஆ இல்ல இல்ல அம்மா அம்மா வீட்ல இருக்கு கிளி ஆனா
அ
அது நாங்க ஒரு நாலு கிளி ஒண்ணா இருந்தது பச்ச கிளிதா
ஓ செர் செரி ஆ
அப்பறம் அது அந்தப் பறக்கவும் ஒண்ணு ஃபேன்ல மாட்டி சாகவூ அந்த மாரிலா எல்லாமே போயிடுச்சு ஒரே ஒரு கிளி மட்டு இருக்கு மத்ததெ ல்லாமே ஆ ஆ சத்து போச்சு பறந்து போச்சு காணாம போச்சு
மீனு இந்த மாரி
அந்த மாதிரில்ல அ எங்க மாமியார் வீட்ல வச்சிருந்தாங்க மீனெ அதுக்கப்புறோ ஆ எல்லா நாங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருக்கறத்னால அந்தந்த ஊருக்கு வந்து வந்து தங்கிட்டு போவாங்க அவங்க
ஓச் செரி ஆமா அதுகளுக்கு சாப்பாடு வச்சே ஆகணும் அ ஆமா ஆமா அதனால ஒரு நா வெளியில போவ் முடியாது ஆமா ஆ
அததனால அதெல்லாமே அ இ அது வந்து மீன் தொட் ட்டியே ஒடயற அளவுக்கு பெருசாயிடுச்சு நல்லா ரெண்டே மீன் இருந்தது ஷார்க்கு நல்லா வால போட்டு அடிச்சு அடிச்சு மீன் தொட்டி எல்லா
ம்
தொட்டி எல்லா ஒடையற அளவுக்கு கண்ணாடியெல்லா விரிசல் விழுந்துருச்சு அதனால அத வந்து கொண்டு போய் எங்கேயோ கெணத்துல விட்டுட்டாங்க அதுக்கப்பறோ மீன் வாங்கல திருப்பி
சேரி சேரி ஒங்க வீட்டுல ரெண்டு பேர் சின்ன பேருக இருக்காகளே மீன் தொட்டி மீன் வளக்கறதுக்கு எல்லா புடிக்குமே ஏ மயெல்லா அடம் புடிச்சுதா அந்த ப தொட்டிய வாங்கினா நானு அத பராமரிப்பே எங்கேயாவது ஊருக்கு போறோ அப்பின்னா நம்ம அதுக்கு சாப்பாடு போட்டே ஆகணு இல்லைனா அதே மைண்ட்ல இருக்கா ஐயயோ அத விட்டுட்டு வந்துட்டமே அதுக் சாப்பாடு போடலயே
ஆமா இப்ப இந்த மீன் வளக்கறவுங்களுக்குன்னே வந்து அ ம் இந்த வெக்கேஷன் ஃபுட்டு அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது வந்து என்னன்னா ஆ ஒரு நாளைக்கு இவ்வளதா ஊறணு இந்த ஊறனா அந்த தீனி வந்து அதுக்கு சாப்பிடுபோது வரு இல்லன்னா அதால நெனைச்சு நெனைச்சா கூட அத போய் சாப்ட முடியாது தண்ணில ஊறி இருந்தாதா வரு அப்ப நம்ம டெய்லி தீனி போடணுங்கிறது இல்ல அந்த ஃபுட்ட வாங்கி போட்டா ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி அது இருக்கு அத போட்டுட்டு வரலா இப்ப நா எ பசங்கலா பயங்கர ராவடிதா அவுங்களுக்கு
ஆ ஹ ஆ ஹலோ ஆ ஆ இப்ப கேக்குது பேசுங்க
ஆ அதுதா அந்த அந்த மாதிரி எ பசங்கள ல்லா பயங்கர ராவடி தா பண்ணிட்டு ருந்தாங்க
ஆ
இப்ப வந்து நா எதுவு இல்ல நாங்க இங்க லீஸ்க் இருக்கோமா இது எங்க சொந்த வீடு கெடையாது அதனால அ அந்த மாதிரி நாய் வளத் தவோ அந்த மாதிரி எ பசங்களுக்கு நாயின தா ரொம்ப பிடிக்கு எனக்கு
ஆமாங்க அ எனக்கும் பிடிக்காது
பூனயெல்லா வளத்துறதுல எல்லா சுத்தமா விருப்பமே இல்ல
ஆமா அதோட முடி ஒரு அன்னிசியா இருக்கு திடீர்னு பிள்ளைகளுக்கு வாயு வச்சிருச்சின்னா நம்ம அது ரேரு என்னமோ நோய் எல்லா கொண்டு வராங்கறாங்க எதுக்கு போயிட்டு வெளில விரு
அது எங்க மாமியார் வீட்ல நாய் வளத் தும் போது தோச கல்லுல எல்லா நாய் முடியாதா இருக்கு ஒரு துணி எடுத்தோம்னா அந்த துணில ஆ அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது அப்பறோ அந்த நாய் கொண்டு விட்டுட்டாங்க ஆமா அவுங்களுக்கு அது பழகிறிச்சு
சேரி ஆமா ஆமா ஆமா ம் அது கரெக்ட்டு தா ஒவ்வெருத்தருவுளுக்கு புடிக்கு ஒரு அன்னிசையா இருக்கு முடியலா நம்ம நம்ம முடியே ஒரு சூத்திர கிடந்தாலே நம்மளுக்கு அத சாப் பிறக் ஒரு மாரி அன்னிசைய இருக்கு என்ன இப்ப நாய் முடியெல்லா பாத்தோம்னா அது ஒரு இதுவாத்தா இருக்கு ம்
ம்
நாளெக்கு மண்டே எல்லாரு அ ரொட்டீன் ஒர்க்க பாக்கணு
ஆமா நாளைல இருந்து வந்து கரக்ட்டா அந்த டைம் டேபிள் போட்டு எந்துருச்சு இன்னெக்கே யோச்சு வெக்கெணு நாளெக்கி என்ன சமக்கெணு என்ன செய்யணு அட்டின்னு யோச்
வெக்கெறதுதாங்க பெரிய மண்ட காச்சலா இருக்கு அது நைட்டே நம்ம மைண்டுக்குள்ள வந்தாதே காலேல அது கரக்ட்டா நம்ம எந்துருச்சு பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இல்லைன்னா நம்ம
இது ஒரு ஐடியா குடுப்பாரு நாளெக்கி இது பண்றியா நாளெக்கி அது பண்றியா அப்பிடின்னு கேப்பாரு அவரு சொல்றத நா செஞ்சுருவ அப்போ ஏ பசங்க ஒவ்வொரு நாள்ல இது வேணும்மா அது வேணும்மான்னு கேட்டா அதோட போய்டுவோ அப்புல் அப்பிடிங்கற்னால நம்ம நைட்டே முடிவு பண்ணி வெ சற்னால காலேல்ல ஓகே ஆமா
ம் நான்வெஜ் எல்லா ஞாய்த்துக்கிழம மட்டுந்தா எடுப்பீங்க ஆ
இல்ல இப்போ நாங்க மாறிட்டோ இப்போ எப்ப வேண்னாலு எடுப்போ
அவ்ளோதா வா பிள்ளெக வந்துரு
அப்போ நாங்க இந்த ஊருக்கு வந்த புதுசு எங்க கொழந்தயு சின்ன கொழந்த ஒம்பொது மாசொந்தா ஆச்சு அப்போ அப்போ எங்களுக்கு இந்த மார்லா தெரியல எங்க ஊர்ல எல்லா அந்த மாதிரிதா புதன்கெழம ஞாயித்துக்கெழம மட்டுந்தா வந்து கறி எடு ப்பாங்க
பாக ஆமா ம் ம்ம்எல்லா நாளு எடுத்துற்றாங்க ஆ ஆ
ஆ
ஊருக்கு ஏத்தாப்புல உங்கள மாத்திக்கிட்டீக
ஆமா இப்ப நம்மளு அதுக்கு ஏத்த மாரி போகணுமில்ல
அ ஆமாங்க செரி உடுங்கங்க அதுதா கரக்ட்டு எங்க வீட்லயு இனிதா
து அந்த வெள்ளிக்கெழம மட்டு செய்ய மாட்டாங்க வெள்ளிக்கெழம அமாவாச அந்த மாதிரி அப்ப வந்து வீடு தொடச்சு கூட்டி இது பண்ணுவாங்க ஆனா நாங்க வந்து டெய்லி காலேல நைட்டு சாய்ங்காலொம்னு வெளக்கு வெப்போ அது எப்பிடி நீங்க எடு த்துட்டு வெளக்கு வெக்குறீங்க அப்டிம்பாங்க அது வௌக்கு வெக்கறது நமக்கு பழகிருச்சு இல்லயா இல்ல சாய்ங்காலோ தா சொல்ற காலேல காலேலயு சாய்ங்காலொந்தா இப்ப மத்யானோ சாமி தூங்குற நேரமில்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது
ம் செரி பரவாலயே சாமி பக்தி இவ்ளோ இருக்கு உங்களு கு ம் உங் உங்க ஊரு திருவிழானா பெரிய திருவிழானா எந்த கோயிலு இப்ப இருக்குற ஊர்ல
இப்ப இருக்க ஊர்ல மே மாசொ வரு அம்மன் திருவிழா அதே மாதிரி ஆடி மாசொம் வரு ஆ அந்த அந்த மாதிரி இருக் கு எங்க ஊர்ல சேலம் பண்டிகன்னா ஆடி பண்டிக ஆ அது மா தி அம்மன் காளி அம்மன் கோயில்னா அது
முருகர் கோயில் ஒன்னு பெரிய இதுவா கட்டி இருந்தா போய்ட்டு வந்துருக்கீகளா
மு முத்துமலை முத்துமலை கோ முருகன் கோயிலா ஆமா ஆமா
இளம்பிள்ளைலேருந்து ஆ கேக் தா
ஆமா ஆமா டைம் டைம் ஆயிடுச்சா பாத்தீங்களா
உம் நெறய தேவயா
அ ஆ மா சரி அ நா கூப்றேன் அ